என்ன எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன்ங்
ஹம் சாப்பிட்டாச்சா
உம் சாப்ப சாப்பிடலா இதுகப்பறதான் சாப்புடுனும்
ஹம் வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க
எல்லா டிவி பாத்துட்டு இருக்காங்க பசங்க வெளயாடிட்டு இருக்காங்க
ஆஹ் சரிங்க தோழி சரிங்க தோழி அப்பறம் நீங்க எத பத்தி பேசலாம்
உம் உங்களுக்கு என்ன மூவி புடிக்கும் சொல்லுங்க தோழி
கொஞ்சொ ச சத்தொ கேக்லயே
ஆ உங்களுக்கு என்ன மூவி புடிக்கு சொல்லுங்க
எனக்கு மூவில வந்து த்ரீ மூவி புடிக்கும்
ஓ அப்டிங்ளா அந்த மூவிப் இப்ப நீங்க எப்டி சின்ன வயசா இருந்துருப்பீங்ளே
இல்ல இப்போ நம்ம பாக்றோம்ல அது ரொம்ப அடிக்டடு
ஓஹோ
ஏ ஃப்ரெண்டு ஏ ஃப் ஃப்ரெண்டுக்கு வந்து த்ரீ மூவினாதா ரொம்ப புடிக்கும் அப்பில இருந்து இப்ப வரயுமே
ஆஹ் ஹ
டாலுமே செரி இன்ஸ் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டாலுமே செரி அ த்ரீ அடிட்டட் த்ரீ அடிட்டட் நா வந்து அப்ப அந்த படத்த பாக்ல அதுக்கப்றோ பாக்க பாக்க எனக்குமே புடுச்சு போச்சு
ம் நானு வந்து ஸ்கூல் படிக்கறப்ப அது ரிலீஸ் ஆச் எங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாரி மூவி அலோவ் பண்ணவே மாட்டாரு அத் து பாக் என வச்சுக்கோங்க ஆஃப்டர் மேரேஜ் தா எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க சொல்லியு அப் அதா பாத்தே அவரோட சேந்து அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேனே
ஆ அ
அது வரைக்கு அந்த த்ரீ ஸ்டோரி சொல்லுவாங்க எல்லாரு எனக்கு தெரியவே தெரியாது
ம் எங் வீட்ல அப்டிதா அந்த படோ போட்ருந்தாங்க அப் நா பாக்கபோது அப்பா இருந்துட்டு கொஞ்ச நேர பாப்பாரு பாத்துட்டு என்ன சொல்லுவாரு இது என்ன படோ நீ பாத்துட்ருக்க அப்டிம்பாரு டீவிய மாத்துமா அப்டிம்பாரு அதே மாரி அம் ம்மா வந்து பாத்தாங்கனா என்ன சொல்லுவாங்க அ என்ன படோ பாத்துட்ருக் கா பைத்தியகார மாரி வைச் மாத்தி டீவிய மாத்து மொதல்ல அப்டிம்பாங்க
அதுல அந்த ஆக்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது க டென்ஷ்ன் ஆய்டுவாங்க
அதா
நைசா எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க அப்ப நா ஸ்கூல் படிக்கிறப்ப எங்ளெல்லா நீங்க பாட்டி வீட்டுக்கு போய்டு கொஞ்சோ அப்பறமா வாங்க அப்டின்ட்டு இவுங்க போட்டு பாத்துட்ருபாங்க எங்க அப்பா எங் இது பரு புவி அப்பறோ இதெல்லா எங்க கண்ணுலயே கா அப்டி இல்லனா வேற வீட்டுக்கு போக முடிலன்னா ஒரு புக்கு குடுத்துட்டு இத நீ படிச்சு இப்ப டெஸ்ட் எழுதி காட்டணு அப்டின் ஒரு ரூம்ல ஒக்கார வச்சுடுவாங்க
ஐயையோ
ஆமா இவ்ளோ ஸ்டிரிக்ட் எங்க வீட்ல
தங்காயன
இல்ல இந்த மாரி மூவிஸ் பாக்க விட மாட்டாங்க டிவி எல்லா பாத்துர்லா
ஆ
ஸ்டடிஸ் டைம்ல நானே அவாய்ட் பண்ணிடுவே ஏனா கான்சன்ட்ரேஷன் போய்டு டென்து டுவெல்த்ல்லா படிக்கிறப்ப நானே டீவி பாக்காது மட்டு பாக்குவ ஆமாதா
நா வந்து டுவெல்த் படிக்கிற வரையுமே டீவி தா அதே மாரி ஸ்கூல் போயிட் வன்டாலுமே அந்த டீவி முன்னாடி தா உக்காந்திப்பனா அப்ப என்ன பண்ணிட்டே எங்க அம் ம்மாவோட சேந்து இந்த சீரியல் கொஞ்ச அடிக்ட் ஆயிட்டே அதனால வந்து அ மடியில வந்து புக்கு பேன் நோ நோட்டு இதெல்லா இருக்கு அதே மாரி டிவி என்னோடைய பார்வை எல்லாமே டிவிலருக்கு அத பாத்துக்கிட்டு படிப்பே இங்க நாள் வரி படிப்பே அங்க படிப்பே ஆனா எனக்கு டிவி பாத்துக்கிட்டே படிச்சா கொஞ்சோ சீக்கிரமாவே மெமரி ஆயிரு
ஆமா ஆமா ஒரு சிலர் ம்
சொல்லுவாங்க டிவி பாக்கிறியா படம் பாக்கிறியா டிவி பாக்கிரியா படிக்கிறியா அப்படிமாங்க எனக்கு இப்பிடி படிச்சாதாமா சீக்கிரமா மெமரி ஆகு அப்டின்ட்டு அப்புறோ அவுங்களே எது கேக்க மாட்டாங்க அப்பறோ இந்த பப்ளிக் எக்ஸாமு இந்த மாரினா மட்டும் நானே இது வந்து செட்டாகாது அப்டின்ட்டு நா ரூமுக்கு வந்து படிச்சு
எனக்கு என்னன்னா அவ்ளோ ல்லா நல்லாவே இருந்துட்ட டிவி பாக்க மாட்ட எதுவுமே பண்ணல
ஆ
மேய்விட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்சாயிடு நா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏப் சப்போஸ் நடக்கல அப்டின்னா செரி அந்த ஸ்ட்ரெஸு கம்மி பண்ணவாச்சு ஏதாச்சு டிவி பாத்தே ஆவணு சாப்டறப்ப மட்டு எங்க அம்மா அப்போ பாக்கறப்ப வள்ளின்னு ஒரு நாடகோ வந்துட்டு இருந்தது
ஆ ஆ
அந்த நாடகத் கூட சேந்து பாத்துட்டு டெய்லி தயிர் சாதந்தா ஏன்னா அப்போ சம்மர் டைம்ன்றதுனால தயிர் சாதம் சாப் ஒரு ஆறு மண் நேரோ அந்த சீரியல் பாத்துட்டு அப்பறோ போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரோ தூங்கி எழுந்து திரும்ப ரிவிஷன் பெய் எழுந்து உக்காந்து அடுத்த எக்ஸாம் பட்
ஆ ஆ
அப்டி படிச்சிட்டு
நாங்க வந்து ரிவிஷனுங்கறதுக்கெல்லா இல்லவே இல்ல லாஸ்ட் டு வரைக்கு படிச்சிக்கிட்டே தா இருந்தோ
எங்களுக்கு ஸ்கூல்லயு பண்ணிட்டாங்க டியூஷன்லயு பண்ணிட்டாங்ளா ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன் தா
ஆ ஆ
ம்
நாங்க வந்து ஸ்கூல்ல கொஞ்சோ சேட்ட அதனால வந்து படிக்கிற டைம்ல படிக்கவே மாட்டோ
எக்ஸாம் டைம்ல மட்டு
எக்ஸாம் டைம்ல மட்டு அதுவு வந்து எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நா சிலபஸ்லா முடிச்சுட்டு ம் அதுக்கப்புறோ கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டெடி கிளாஸு ரெண்டு நாளைக் க்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சு அடுத்த நாள் வந்து அந்த சப் என்ன படி சமோ அத எழுதனு கொஸ்டின் பேர் மாரி எக்ஸாம் மாரி வெப்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு எக்ஸாமு ரெண்ட் நாளைக்கு ஒரு எக்ஸாமு ரெண்ட் நாள்ல ஒன்ற நாள் வந்து படிக்க சொல்லுவாங்ளா அடுத் த பாதி நேரோ எழுத சொல்லுவாங்க படிக்கவே மாட்டோ அந் த ஒரு நாள் ஃபுல்லா முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு போற ரெண்டு மணி நேரத்துக்கு முன் னாடி தா அ மாங்கு மாங்குனு படிப்போ ஏதாச்சு இம்பாடென்ட் கொஸ்டின் மட்டும் பாஸ் ஆற அளவுக் ஓகே
இந்த மெத்தர்ட் வந்து எங்களுக்கு டென்த் அப்ப எங்களுக்கு வரல
ஆ ஆ
டென்த் படிக்கிறப்ப யூனிட் டெஸ்ட் வெச்சுட்டாங்க ஒரு யூனிட் கம்ளீட் பண்ணிட்டு அந்த கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்லருந்தே வந்துரு எல்லா கொஸின்லையு எல்லா சப்ஜெக்ட்லயுமே மக்கர் பண்ணிடுவே மேத்ல மட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் எத்துட்டே
ஆ
என்னமோ தெரியல அதனாலதா மேக்ஸ் குரூப் எடுத்துட்டு இப்ப உட்காந்துட்டு இருக்கேங்க
ம் ம் இங்க வந்து அப்பிடி வெச்சாவாச்சு பரவால்லையே யுனிட் டெஸ்ட்டு அன்னைக்கு அப்பப்ப வப்பாங்க அந்த மாரி டேம் மானி டேமுனு ஆனா இங்க அப்டி கெடையாது சிலபஸ்லா அப்டியே நடத்தி முடிச்சிருவாங்க வச்சு செஞ்சு வுட்டுருவாங்க அதுக்கப்றோ அதுக்கப்றோ போடு நீ பாய்ஸ் ஒரு கிளாஸு கேர்ள்ஸ் ஒரு கிளாஸு படி மாங்கு மாங்குன்னு படிச்சு படிச்சு எழுதி காமிக்கணு டைமுக்கு நோட் எடுத்துருவா கரக்ஷன் பண்றது என்ன படிச்சேம்பாங்க ஒவ்வொரு வாட்டி எங்க ஃபிசிக்ஸ் சார்லா என்னா பண்ணுவாரு நல்ல மூட்ல இருந்தா கரக்ஷன் பண்ணி போயிருவாரு ஆ அவருக்கு எதாச்சு பிரச்சன அப்டினா நம்மள புடிச்சு‌ நோண்டிக்கிட்டு ஆன்சர் சொல்லு ஃபார்முலா சொல்லு இதப் பெப்டி வந்துச்சு அது எப்டி வந்துச்சு இப்ப அந்த ஃபார்முலாவ எழுது அப்டின்னு நம்மள சல்ல பண்ணிருவாரு
உம்
இருந்தாலு ஓட்டிருவோ ஆனா அந்த ஃபிசிக்ஸ்னா மட்டுந்தா கொஞ்ச பயமாவே இருக்கு
அது என்னமோ ஃபிசிக்ஸ்னா மட்டு யாருக்
ஆ அவுரு ஆனா நல்லா பேசு னாறு அப்டின்னா நல்லா ஜாலியாவே கிளாஸ்
ஆமா
த்லைமே டென் நாங்க டுவெல்த்து படிக்கும்மோது டென்த்து லவல்த்து எல்லா ஈவ்னிங் கிளாஸு ஸ்டெடிலியுமே மே ஜாலியா இருப்பாரு ஆனா எங்க கிளாஸுக்கு வந்தம்னா மட்டு மூஞ்சு அப்டி ஆகிரு திட்டிக்கிட்டே இருப்போ நம்மகிட்ட வந்து ஏ இப்டி இருக் காரு நம்மட்ட மட்டு ஏ இப்டி இருக்காங்க அப்டின்ட்டு
ஆவ் எங்க அம்மா கூட டுவெல்த்து படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க ஆ நயந்து வந் து ஃபிசிக்ஸு சாரு வந்து ரொம்ப வொஸ்ட்டா அவரு வந்தா வாயிலருந்து ஸ்ப்ரே அடிக்குமே தவர கிளாஸ் எடுத் ததே கெடையாதா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டான சாரா அவுங்க அதுல வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சாங்களா அ அவ்ங்களுக்கு சுத்தமா புடிக்காதா ஃபிசிக்ஸ் சார் ட்டு வந்தாலே ஆனா நான் வந்துமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது காலேஜ்ல
ஆ ஆ
சார ரொம்ப புடிக்கு எங் நா வந்து அலைடுன்னே அலைடுக்கு அவரு வருவார்ன்னே ஃபிசிக்ஸ் எடுத்தே கடசில அவரு வல் வே இல்ல வேற சார் வந்துட்டாங்க அப்றம் ஃபிசிக்ஸ் கண்டிப் பா இருக்கு மேத்துல அப்போ அவரு அன் அவரோட கிளாஸ் வருதுன் சொன்னாலே அப்டியே ஒரே குஷி ஆயிரு எனக்கு மட்டுந்தா மத்த பசங்கள்லா அப்டியே ம் பயமா ஒக்காந்துட்ருப்பாங்க ம் வந்தது அ பில்டிங் தாண்டி வர்ணுங்ளா அங்கெங்க ஏ ஓடி வருவாங்க நெக்ஸ்ட் பிரீயட் வந்து சி எம் ட்டு வந்துட்டு தண்ணி இல்லாம இருவரூவாயா அப்டின்னு வாங்க என்னோட பாட்டில் எடுத்து குடுப்பே அதுலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு காலேஜ் லைஃப்ல
ஆ எங்க ஃபிசிக்ஸ் சார் ஆனா சு நடத்துறதெல்லா செம்மையா நடத்துவாரு அவருக்கு நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எந்த கொஸ்டின் வருமோ இந்த வாட்டி இந்த கொஸ்டின் வருமா அப்டின்னாருனா கண்டிப்பா வரு அதே மாரி இதுல ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லா டென்தலயுமே சேரி லெவல்தலயுமே சே ரி ஆ டுவெல்த்துலயுமே சேரி எங்க பேட்சுக்கு மட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாவே பண்ண மாட்டாரு ஒரு பொண்ணு மாரி இது பண்ணுவாரு எ எங்க இருந்தாலு செல்ல பேரு வச்சு ப்பாரு வெசம் பாரு எலிக்குச்சிம் பாரு என்னெய்லா கண்ணாடியும் பாரு அப் அவுங்கவுங்க சாரு ஆ அது ஆமா அதுனால வந் ஒவ்வொரு வாட்டி கண்ணாடியும் ம் பேசிட்ருந்தோமுனா அ ஏ கண்ணாடி அப்டின் பாரு இல்லனா வந்து ஏ வெச ஏ வெச வந்தனா அவ்வளதா தெரிஞ்சுக்கோ அப்டின் பாாரு ய எங் எங் எங்க பாட்னி சார் அப்படிதா சொல்லுவாரு கன் எங்க போனாலு என்னயேதா இழுப்பாரு. கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி கண்ணாடின்ட்டு
ம் ம் இப்ப காலேஜ்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்குமே
காலேஜ் வந்து அதா ஸ்கூல்ல அப்படி அமையவு எனக்கு காலேஜ் வந்து புடிச்ச மாரி அமையல.
டோஹோ சரி சரி போக போக செட்டாய்டு ஒன்னு டூ டு இய
சொல்றாங்க போக போக செட்டாயிரும்.
ஆ அதுதா சொல்ற இருக்கிறத வந்து அனுபவிச்சுக்குவோ அதுக்காக திருப்பி எதுவு செய்ய முடியாது
ஆமா ஸ்கூல்ல இருந்த மாரி இருக் க்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டொ இருந்துக்கிட்டே இருக்கு எங்க போனாலுமே செரி நாங்க ஒரு அஞ்சு கேங்க்கா செம்ம ஜாலியா இருப்போ அதே மாரி நாங்க சேந்தோம்னா நாங்க அஞ்சு பேர ரவுடிசம் பண்ணுவோ அதே மாரி இன்னோரு மூணு புள்ளைங்க இருக்காங்க அவங்களும் அப்படிதா வந்து சேந்து
ஓ
எங்க போனாலு ஆமா ஜாலியா இருப்போ எங்க போனாலு ஆஃபிஸ் ரூம்ல போய் எங்களதா டுவெல்த் கூப்புடுங்க அப்டின்னோனே எங்க அஞ்சு பேத்த வந் ந்து அ தமிழ் தமிழ் ஐயா வேற அ பட்டப்பேர் வச்சு கூப்ட்டுவாரா ஏனா நாங்க ஒரே ஊர்ல இருக்கனால அம்மாவ ச குடும்பத்தாரும்பாரு மாயாண்டி குடும்பத்தாரும்பாரு குடும்பம்ல்லா சேர்ந்தா இப்படிதா நாசமா போறீங்க. அப்டி இப்டிம்பாரு போய் நிக்க வச்சிருவாரு. நாங்க பேசாம பின்னாடி அம் ஸ்கூல் மேனேஜர் திட்டுவாரு படிக் க வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க எக்ஸாம் பக்கத்துல வந்துருச் சு இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க அப்படின் திட்டுவாரு நாங்க அப்டியே பின்னாடியே நின்னு சிரிச்சுக்குட்டு அப்டியே வந்துருவோ. அது பழகி போச்சு திட்டு வாங்கி வாங்கி
நான்லா ஒரே தடவதா அந்த மாரி மாட்டிருக்கே எங்களுக்கு வந்து சேரிட்டி டேன்னு ஒன்னு வைப்பாங்க.
ஆ
எ ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் தெரியாம எடுத்துட்டு வந்ட்டா டுவல்த் படிக்கிறப்ப.
ஆ
கூட சேந்து மாட்டினதுதா ஒரே ஒரு தடவதா
ம் ஒரு வாட்டி ம் ஒரு வாட் டி அப்டிதா அ எ ஃப்ரெண்ட் என்னா பண்ணிட்ட என்ன கலாயிக்கிறதுக்கு பசங்கலா என்ன பண்ணாங்க அ ஃபோன எடுத்துருவன் டு எதோ ரீல்ஸோ எதோ வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டு தெரிஞ்சிருச்சு சாருக்கு தெரிஞ் அவன அடுத்த நாளே வந்து பிசிக்ஸ் சாரு கேட்டாரு அ என்னடா வேல பண்ணிட்ருக்கீங்க? ஃபோன்லா எடுத்துட்வரிங்ளாட்டுக்கு மாட்னிச்சிங்கடா ஒங்கள அவ்வளதா அப்டின்னாரு எங்க கிளா எங்க கிளாஸ்ல வேற ஒரு பொண்ணு ஸ்பையாருக்குது வேல செய்து எல்லாத்துக் முன்னாடி ஒரு ஃபிரெண்ட் என்ன சொல்றா அ எ பேர சொல்லி என்னா ஃபோன் எடுத்துட் வந்துருக்கியா? ஆ யார்ட்ட பேசிட்டு இருந்திருக்க ஃபோட்டோ எடுக்கலாமா பாத்ரூம்ல போய் ஃபோட்டோ எடுக்கலாமா இ கம்முனு இருங்கடி கம்முனு இருடி எதாச்சு சொல்லி ப்புட போறாங்கன்னா எ விடு நம்மதான யாரு சொல்ல மாட்டாங்க. அப்டிம்பா
சேரி
செரிங் தோழி நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத்த இணைப்பில் சந்திப்போம் ம் ம்